ங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே ப்ரோ நல்லா இருக்கிங்கிளா
ஆ நல்லா இருக்கேன் ப்ரோ எப்டி சண்டேலா எப்டி போச்சி
போயிச்சி ப்ரோ
இன்னும் கொஞ்சம் சவுண்டா ப்ரோ சவுண்டா பேசுங்க ப்ரோ ரொம்ப வால்யூம் கம்மியா இருக்கு ப்ரோ
குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ பட் வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு ஏன்னு தெர்ல
ஃபுல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு வாலியூம்
கொஞ்ச கேங் ப்ரோ என் சைடு செக் பண்ணிகிறே எனக்கும் ஆ எனக்கும் சவுண்ட் ஃபுல்லா இருக்கு ப்ரோ ஓகே ப்ரோ என்ன ப்ரோ ஸ்பெஷல் டுடே
ரைஸு சிக்கன் ப்ரோ
ச ஓகே ப்ரோ சாப்ட்டீங்களானா தூங்கனீங்களா இன்னைக்கு சண்டே இல்ல
தூங்கலப ப்ரோ இன்னக்கி இந்த அப்டே வெளியிலே அலஞ்சிட்டு இருக்கே
ஏங்க ப்ரோ வெயில்ல
ஆமா இன்னக்கி நா நாளைக்கு ஒரு சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் சரி அதனால அந்த மகால்ல அலஞ்சிட்டுருந்தங்க
சூப் பர் ப்ரோ எங்க மதுரையிலே கல்யாணமா
கிங்ளா
தெரியாது புரோ மதுரை சைடுல்ல தெரியாது ப்ரோ மதுரை சைடே இல்ல ப்ரோ நா இன்னும் மீனாட்சியம்மனே பாக்கல ப்ரோ
அப்டியா இங்க வாங்க ப்ரோ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வாங்க
கண்டிப்பா ப்ரோ எங்க எனக்கு அந்த இல்ல ப்ரோ நா வந்துட்டு ஆ எப்டி பிளான் பண்ணிருக் கேனா காலைலே கிளம்பி ஆ அ ஈவினிங் நைட் அர்த்த ஜாம பூஜா பாக்குற மாரி ப்ரோ சோ அதுக்கு பாசிபிளா ப்ரோ
நைட்டு வரேரிங்களா
இல்ல ப்ரோ காலைலே வந்துட்டு நைட்டு பூஜா பண்ணி பூஜா பாத்துட்டு அப்டியே கிளம்புற மாரி நைட்டு
ஆ அது கரெக்டா இருக்கும் ப்ரோ வாங்க அப்டியே வாங்க
இல்ல ப்ரோ பட் ஆனா அங்க வந்துட்டு பிரரெஷ் அப் ஆகுறதுக்கெல்லாம் அங்க கோயில அலோடா ப்ரோ அங்க
அங்க நீங்க ரூம்ல தா பிரஷர் ஆகுற மாரி இருக்கும் அங்க பண்ண முடியாது நெனைக்கிறேன் ஆமா ப்ரோ ஆ அங்க நீங்க மீனாட்சி அம்மன் கோயில வந்து பாரு அத சுத்தியே எல்லாமே ரூம் தா ரூம்ஸ்லாம் அவைலபிள்தா நல்லா தா இருக்கு எல்லா ரூமுமே நல்லா அ
ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ அது தான் ப்ரோ ஆக்சுலி எனக்கு நா வந்து இப்ப ரீசண்டா வந்தது கூட எனக்கு டைம் இல்ல ப்ரோ யாராவது திருச்செந்தூர் போனது அதுவே ஃபுல் டைம் ஆயிடுச்சு ஸ்ரீ மீனாட்சி தேவி ஒரு என்ன ப்ரோ நா ஃரைடே மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் ப்ரோ
அப்டியா
ஆ ஃப்ரைடே மார்னிங் போயிட்டு ஃப்ரைடே மார்னிங் ரீச் ஆனேன் ப்ரோ தச்செந்தூர்ல அப்டியே சுவாமிய பாத்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லா கிளம்பிட்டே ப்ரோ
செரி செரி ஓகே ப்ரோ அதா நீங்க இங்கே வந்தீங்க அப்டின்னா மார்னிங் வெள்ளனையா வரணும் அப்போனா நீங்க முடிச்சுட்டு ஈவினிங் கூட நீங்க கிளம்புற மாரி பிளான் பண்ணிக்கலாம்
ஓகே ப்ரோ ஓகே பட் ஆனா நா வந்துட்டு ப்ரோ நைட்டு கிளம்புனேனா திரும்ப அதுவும் கரெக்ட் தா ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட பட் ஃப்ரஷ்ஷப் ஆயிட்டு தானே உள்ள
ஆமா ப்ரோ நீங்க வந்தீங்க அப்டின்னா ஒரு மூணு நாலு கோயிலு நெறையா கோயில் இருக்குல்ல மதுரையில அப்படி பிளான் பண்ணி வாங்க ஏன்னா ஒரே நாள் வந்துட்டு நீங்க போறது ஒரு நாள் தங்கிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு கோயில கூட நீங்க பாத்துட்டு போலா
கரெக்டு ப்ரோ என்ன பாண்டி முனி ஷுடக அப்புறோ என
அழகர் கோயிலு அ அங்க போனீங் அதுக்கப்புறோ திருப் ப்புறங்குன்றோ
ஆ முருகன் கோயிலு அதுக்கப்புறோ பழமுதிர்ச்சி சோலையு பக்கத்துலதானே ப்ரோ
பக்கம்பக்கந்தா
சூப்பர் ப்ரோ
நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கு அப்டியே மடப்புரோ கோயில்
ஆ மடப்புரம் காளியம்மன் மடப்புரம் காளி தானே ப்ரோ சூப்பர் ப்ரோ
ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு ஒரு ரெண்டு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் நைட் நீங்க தங்குனா போது அடுத்த நாள் நீங்க கெளம்புற மாரி
ஸ் ப்ரோ அது வந்து கிளம்பலா ப்ரோ பட் ஆனா வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மதுரையில அக்யூரேட்டா இல்ல ப்ரோ அதெல்லா தள்ளி தள்ளி இருக்காங்க திருநெல்வேலி அந்த மாதிரி இதெல்லா இருக்காங்க அல சோ நம்ம எப்டி அங்க போய் சர்வே பண்றது அது இல்லாம எல்லா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்காங்க
ஓகே ப்ரோ
சோ அது வேற ப்ரோ அதனாலதா ப்ரோ யோசிக்கிறே
சரி சரி வந்தீங்கன்னா மொத்தமா வருவீங்களா பையங்களோட ஃபேமிலியா
இல்ல ப்ரோ ஃபேமிலியோட இப்ப வறதுக்கு சான்ஸ் இல்ல ப்ரோ ஃபேமிலியோட ஆல்ரெடி வந்திருக்காங்க ப்ரோ நா படிக்கும்போது வந்து பேமிலியோட அஹ் கார்ல வந்திருக்காங்க ப்ரோ சோ அப்ப வந்து தரிசனம் பண்ணிருக் க்கா பட் ஆன அந்த டைம்ல நா வர்ல அங்க சென்னையில இருந்ததுனால நா வர முடியல பட் ஆன ஃபேமலியோடது தசனம் பொயிருக்காங்க ப்ரோ
அப்படியா சரி சரி அப்ப பையங்கலா வந்தீங்க அப்படின்னா ரூம் போட்டா கரெக்டா இருக்கு
ஆ ஆமா புரோ ப்ரோ இப்போ அதுக்கு பாசிபிளானு
அதா பூரா அங்கிட்ட அங்கட்டு பையங்கள் எல்லா அங்கட்டு அங்கட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நீங்க சேத்து கூட்டு வரணும்
அது தா ப்ரோ இப்ப நாங்க ட்ரிப் கூட பிளான் பண்ணோம் ப்ரோ அம்மன் ட்ரிப் போறதுக்கு ஆ என் நாங்க என்ன பண்ணோம் சதுரகிரி போலா அப்டின்னு சொன்னாங்க சதுரகிரி அந்த
இருக்கு ஆ
நாங்க சதுரகிரி போலான் பிளான் பண்ணோம் அதுக்கப்றோ வந்து சதுரகிரில அமாவாசைய ப்ரோ வரணும்
செரி வர்ல ப்ரோ நா அங்க போனது இல்லயே சதுரகிரி
ஓகே ப்ரோ அது சதுரகிரி வந்து அம்மாவச போலா அப்டி நானுங்க அதுக்கறோ இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா இல்ல வெளியங்கிரி போகலாம்னு ஆ அப்டி கோயம்புத்தூருக்கு அப்டின்னாங்க ஆக மொத்தம் யாரும் வர்ல ப்ரோ
டிரிப்பே கேன்சல் பண்ணிட்டீங்களா
ஆமாம் ப்ரோ டரிப்பே கேன்சல் ஆயிடுச்சு ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ நாமக்கல் அது நமக்கல் இது தெரியும்யில்ல ப்ரோ கொல்லிமலை
ஆ கொல்லிமலை ரொம்ப நாளாச்சு ப்ரோ வந்து
போயிருக்கீங்களா
மொத போனது அது வருஷ கணக்காயிருச்சு ப்ரோ
சூப்பர் ப்ரோ
ஆஹா அப்ப போயிட்டு அப்டியே வந்துட்டோம் குளிக்க எல்லா இல்ல ப்ரோ நாங்களும் இங்கே அப்டிதான் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுவோம் ஆனா ஒ மூணு அஞ்சு பேர் பிளான் பண்ணுறோம் அப்டின்னா கடைசியா நிக்கிறது வந்து ரெண்டு பேர் தான் இருப்பாங்க போலா அப்டின்னு
சோ சூப்பர் ப்ரோ பட் ஆனா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட வந்தீங்கன்னா செமையா இருக்கும் ப்ரோ
சரி ப்ரோ அதா அன்னைக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணாங்க கொடைக்கானலு கடைசியல மூணு பேரு தா போனாங்க அங்க அப்ப போய் வேஸ்ட்டு ஒரே ஒரு பிளேஸ் மட்டும்தா சுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு லேட்டா ஆச்சு டைம் ஆச்சு வேலைக்கு அப்படின்னு
ம்
போயே வேஸ்ட்டு தா
ச்ச
ம்
ஆனா நீங்க போனீங்கன்னா எப்படின்னா அந்த ஆகாய கங்கையில குளிச்சிங்கனாலே செமையா இருக்குமா ப்ரோ ஏதோ தௌசண்ட் படிக்கிட்டு இருக்கோன்றாங்க அந்த படிக்கட்டுல்லா எறங்கி நீங்க உள்ள போய் குளிக்கணும்ன்றாங்க ஆனா குளிக்கு போது கால யாரப்படி ஷேவ் பண்றாங்க அங்க கொல்வி மலையில மரும தேச நல்லா இருக்குன்றாங்க ஒன்னு புரில ப்ரோ
அங்க போயிருக்கீங்களா
இல்ல ப்ரோ அதே நா இது கொல்லிமலை பத்தி ஒரு சீரீஸ் ஒண்ணு வரு ஒரு சின்ன சின்ன வயசுல நா நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப அத கொஞ்சம் கொஞ்சம் பாப்பேன் அ பதினெட்டு சித்தர்கள் அங்க இருக்கிறாங்க கொல்லிமலை பாவை அப்புறோ பெரியண்ணசாமனு சொல்லி அ இது எதோ போடுவாங்க கொஞ்சம் அதெல்லா படிக்கிறதுக்கு த்ரில்லிங்கா இருக்கும் ப்ரோ சோ அப்படிதா தெரியு எனக்கு பட் ஆனா பக்கத்துல தா எங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நெனைக்கிற ப்ரோ
உங்களுக்கு அம் அங்க இருந்து பக்கமா
ம் பக்கம்தா ப்ரோ போலா ஆனா நா போனதில்ல ப்ரோ ஆனா போனு ப்ரோ ஆனா இப்போ ஒ பண்ணாம் போனதில்ல ப்ரோ அங்கிருந் நன் நீங்க கொல்லிமலை பத்தி போட்டீங்கனாலே வருமே ப்ரோ யூடியூப்ல நம் மாயும் டிவைன்ன ஒரு சேனல் இருக்கு ப்ரோ அதுல போடுவா பாருங்க
அப்படி அப்றோ சரி சரி நா பாக்குறே
பாருங்க நீங்க அந்த ஆகாயகங்கைய்ல குளிங்க ப்ரோ அது குளி குளிச்சிங்னாலே நம்ம ஒடம்புக்கு ஒரு ரெஃபிஷ் உண்டா ஏன்னா அதெல்லா மூலிகைங்க எல்லா கலந்து வருமா அந்து தண்ணி
ம்
அதுல குளிச்சீங்கன்னா ரெஃப்ரெஷ் உண்டு எல்லா நோயுமே வந்து சரி பண்ணோ பாடியில இருக்கிறது அப்டின்றாங்க
சரி சரிப்பா அதெல்லா ஒன்னு தெரியாது அந்த எத்துல போய்யிருக்க
பட் நீங்க போயிட்டு ட்டுவாங்க அ இது ஒரு நல்லா இருக்கோ நெனைக் ற எனக்தி இல்ல ஃபுரோ அங்க மதுர சைட்ல என்ன ப்ரோ பெரிய அருவிளா இருக்கு
இங்க அறிவிலா அந்த மாரிலா ஒண்ணு இல்ல
பீச்சங்னா பீச்ன்னா எங்க ஃபுரோ போவீங்க நீங்க மதுரை சைடு
பீச்சுலா இங்க ப்ரோ எதுவுமே இல்ல
பீச்சு இல்ல அ ப அருவியு கிடையாது ஆனா என்ன கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த சைடு தானே ப்ரோ பீச் சைடு அங்க ப்ரோ திருநெல்வேலி எல்லா மல சைடு தானே ப்ரோ ஹலோ ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ ஹலோ
பீச் அந்த மாரிலா நம்ம வெளியே குற்றால அந்தத மாரி தா ப்ரோ